ஹலோ
நா பேசுறது உங்களுக்கு தெளிவா கேக்குதா
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க
ஆ ஓகே தோழி அ நல்லா இருக்கீங்களா சாப்ட்டீங்களா என்ன பண்றீங்க
சும்மா உட்காந்துட்டு இருக்கே சிஸ்டர்
ஏ தோழி சாப்பில்லையா டிஷ் எதுவு
அத ஏ கேக்குறீங்க அவுங்ளு எதோ பேசிட்டு தூங்க போனவதா அதோட ஏழு மணிக்கிதா எழுந்தே நா தூங்குவதெல்லா ன்னு எங்க மம்மியு கூட சேந்து தூங்க வெச்சுட்டு ஏ சிய போட்டு படுத்தோ ஏழு மணிக் ட்டு எழுந்துக்கவே இல்ல எழுந்து பாத்தா இருட்டாருக்கு க்ஷ
இருட்டா இருக்கு ஏழு மணிக்கி இருட்டாதானங்க இருக்கு
நா நெனச்சே ம் தூங்கிட்டு கொஞ்ச நேரோ எழுந்துருவே எப்பமே எங்க மம்மியு எல்லா த்து ஜன்னல்லருந்து எல்லத்தியு சாத்திட்டு ஸ்கிரீன் போட்டு முடாதுனால இருட்டாகவே தெரியில அவ்ளோவா டைம் மாறதே எழுந்து வந்து பாத் தா டைம் மாயிடுச்சு இதுக்கப்புறோ செஞ்சு இப்பதா கொஞ்ச முன்னாடி டீயே குடிச்சே இப்ப எதுக்கு அத டிஷ்ஷ வேற ட்ரை பண்ணா வயிறு கொஞ்சோ காலியா இருக்கரமாறி தெர்ல நாளைக்காச்சு எப்ட்னா ஆஃபீஸிட்டு வரதா போர் அடிக்கிறா மாதிரி இருக்கு அப்ப வந்து செஞ்சி வீட் ட்ல ஸ்நாக்ஸ் மாரி சாப்ட்டுக்கலா சிக்கன்ன அப்டின்ட்டு வீட்டாச்சு எடுத்து ஃப்ரிட்ஜில போட்டு வச்சுருக்குறே
ஓ ஓகே ஓகே
நீ நா
நா ஒண்ணு பண்ணல தோழி இப்பதா சரி சமப்பமேன் சொல்லிட்டு போனே சேரி ஓக் கே அதுக்குள்ளயு வேலய முடிச்சுட்டு அதுக்கப்புற சமைப்போ அப்டின் சொல்லிட்டு
ம் ம்
அதுக்கப்புற ரிட்டர்ன் வந்துட்டே
நீங்க எப்டி கால் நீங்க எப்டி காலேஜ் டைம்ல எக்ஸாம் அதுக்கு எப்டி பிரிப்பேர் பண்ணுவீங்க
எக்ஸாம் பொறுத்த வரையு நா கொஞ்ச நல்லா படிக்கிற ஸ்டூடண்ட்னே வச்சுக்கோங்களே
ஓ ஃபர்ஸ்ட்பெஞ்சா செரி செரி
அதனால எல்லா ஐ மீன் என்ன சொல்றது கிளாஸ்லயே ஃபஸ்ட்டா வரணு அந்த மாரி மைண்ட் செட் உள்ள ஆளு அம் அதனால பா்த்தீங்க அப்படின்னா ஆம் என்ன சொல்றது நெறைய பிரப்பரேஷன் பண்ணுவே இப்ப எல்லாரு எப்டி தா நம்ம எப்டி யுனிக்கா பண்ணலா ப்ரெசென்ட் பண்ணும்போது எக்ஸாம் பேப்பரா இருந்தாலு கொஞ்ச யுனிக்கா பண்ணணு நெறய புது புது ஐடியாஷு அது மாரி ரொம்ப டிசைன்லா போட்டு பேப்பர் எழுத மாட்டே ப்ளாக்கு ப்ளூ அது மட்டு வச்சே எப்புடி நா சூப்பரா ப்ரெசென்ட் பண்றது அந்த மாதிரி நெறைய பண்ணிவ ஏன்னா பஃஸ்ட் மார்க் எடுக்கறதுங்கற கொஞ்சோ என்ன சொல்றது கஷ்ட எடுத்தாலு அத அப்டியே தக்க வச்சுக்கிறது அத விட ரொம்ப கஷ்ட இல்லையா
ம் ம்
அந்த மாதிரி ஒரு ஸ் ஸூடண்டு நீங்க
நான் வந்து எப்டின்னா பஃர்ஸ்ட் பெஞ்சு எப்படி சொ ஃபஸ்ட் பெஞ்ச்ல உ ஈக்குவலுக்கு மார்க் எடுப்பே பட் ஆனா ஃபஸ் பெஞ்சா இருக்க மாட்டே அது எப்டின்னா காலேஜ் டைவு ஸ்கூல் தெருல் எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட சேந்து ஜாலியா சுத்துறது படிக்கிற டைம்ல ப்ரண்ட்ஸ் படி இருங்க நானு கூட சேந் படிப்பே அந்தமாதா நான் ஈவ்னிங் வந்து டியூஷன்லா போவேனா சோ அதனால ஸ்டேட்டா வந்து வீட்டு கூட போமாட்டே ஸ்டைட்டா டியூஷனுக்கு போய்ருவே எனக்கு அந்த மாரி ஒரு டியூஷனக்கா கெடச்சாங்க என்னி டைம் வந்து படிக்கிறது அவங்களு ஜாலியா இருக் இருக்குதா அது மாதி அது வந்து ஸ்கா ஸ்கூல்ல வந்து இந்த இத முடிச்சுட்டு வாங்கன் சொல்லி குடுப்பாங்கல்லையா அது எங்க டூஷன்ல வந்துப் படிக்க வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க ஒரு பைவ் மெம்பர்ஸ் கிட்ட இருக் பொ கேர்ள்ஸ் மட்டு பாய்ஸ் ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க அவுங்க ஒரு திடிர்னு வந்து எங்க மயாகம் அங்க டியூஷன் அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் த்ரீ சாப்ட்ர் எடுக்கலாம் அது இருக்க ஒன் மார்க் புல்லா முடிங்க இன்னைக்கு டெஸ்ட் வைப்பன்னு சொல்லுவாங்க அந்த ஒன் மார்க் ஃபுல்லா நாங்க படிச் முடிச்சதுக்கு அப்புறோ அத விட்டுருவாங்க அடுத்து என்னப் பண்ணுவாங்கன்னா அ காலேயில மார்னிங் டியூஷன் தி வெருப்பாங்க நாலு மணிக்கி அந்த டியூஷன்ல போயிட்டு என்ன பண்ணுவோனா இப்ப நம்ப ஸ்கூல்ல ஹோம் ஒர்க் குடுத்தாங்களே நைட்டு குடுத்தருப்பாங்க ஈவ்னிங்கா அத வந்து மறுநாள் காலேல அத தப்பா படிச்சுட்டு அப்டியே நா வீட்டுக்கு போயிட்டு ஸ்கூ ஸ்கூல் கெளம்பறதுக் கரெக்டாருக்கு இப்ப என்னாகொனா ஸ்கூல்ல குடுத் த்த ஹோம் ஒர்க்கு முடிச்சுர மாதிரி ஆயிடு எக்ஸ்ட்ரா நானு ஸ்கூல இருக்கவங்கள விட எஸ்ட்ரா ஒரு ஜப்டர் படிச்சா மாதிரி இருக்குமா இந்த மாதிரி டெய்லி இப்ப ஒன் மார்க் படிச்சோன்னா நெக்ஸ்ட் ஈவினிங் வந்து டூ மார்க்ஸ் படிப்போ அப்புறோ சைவ் மார்க்ஸு அப்புறோ டெடி மார்க்ஸூ இந்த மாதிரி படிக்கிறப் இப்ப என்னாகொனா ஏ காலேஜ்ல எ நா வந்து முக்காவாசி வந்து ஸ்கூல்ல வந்து கைடு யூஸ் பண்ணுவாங்க நா கைடுலா அது யூஸ் பண்ண மாட்டே ட்ட கைட்ல வந்து ரொம்ப ஒரு மாறி குடுத்துருப்பாங்க புக்குன்னா நம்புளுக்கு ஈஸியாருக்கு அந்த ஒரு புக்க மட்டு எடுத்துட்டு போனா போது நம்ப எங்க போனாலு அத வெச்சு படிச்சுக்கலா இல்லையா ஃபுல்லாவே நா புக்லதா மார் பண்ணி படிக்கிறக் ஈசு அதனால நானு ஒரு புக் புக்க மட்டு எடுத்துட்டு போயிடுவே இவுங்க என்ன சொல்றாங்களோ இவுங்க நாளைக்கு இத படிச்சுட்டுவங்கன்னு சொல்லுவாங்க ஸ்கூலனா அத ஆல்ரெடி அத படிச்சி முடிச்சிட்டு இருப்பே அந்த சாப்டர்லா அந்த மாரி போறதுனால எனக்கு ஃபுல்லாவே நான் மார்க் ப எடுத்ததுக்கு எல்லாமே காரணோ எங்க டியூஷன் அக்கா தா அந்த மாரி போவு நல்லா இருக்கு எனக்கு அந்த மாரி படிக்கிறதே ரொம்ப புடிச்சிருந்துச்சு அது இல்லாம எங்க டியூஷன் வச்சாலுமே அந்த ஒரு புக்க எடுத்து போயிடுவே என்து மேக்ஸ் எப்டி எப்டிரிமா எப்டி நம்ம கிளாஸ் ஒர்க்லா பாக்குறோம்ல ஏனா அப்டி ட்ரெயின் பண்ணல டியூஷனக்கா எப்பின்னா இது ஃபார்முலா இது வச்சு போடு உனக்கு ஆன்சர் வரு வல்லனா என்ட்ட சொல்லுனுவாங்க ஆனா அந்த ஃபார்முலா வச்சு போட்டாவே வந்துரு மேக்ஷூக்கு அந்த ஒரு புக்கு மட்டுதா எடுத்துட் போனே தவர கிளாஸ் ஒர்க்கு அசைன்மெண்ட் நோட்டு இதுலா எதுமே எடுத்துட் போ மாட்ட த அந்த ஒரு புக்கு எடுத்துபோவே டியூஷன் அக்கா வீட்டா ன்ட கீழ பேப்பர் வைப்பாங்க பேப்பர் வாங்கிப்பே அந்த சம்மலா போட்டு பாப்பே ஓகே ஆயிடு
ம் ம்
ஹோம் ஒர்க் குடுத்த சம்ம வந்து காலையில மார்னிங் டியூஷன் போறப்ப உட்காந்து அப்ப போட்டு எடுத்துட்டு போயிருவே அதுவே எங்க டு டு எங்க ஸ் மேம்குலா எங்களுக்கு நா டியூஷன் போறதே புடிகாது அவுங்க என்னன்னா நாங்க சொல்ல ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா நான் மார்னிங் டியூஷன் போல தூங்கிட்டே அன்னைக்கின் பாத்து டெஸ்ட் கம்பல்சரி அக்கௌன்ட்ஸ் எழுதியே அவுனுன்டாங் அக்கௌன்ட்ஸ்லா வந்த மூணு ரோ போட்டாதா கீழே அமௌன்ட் ஈக்வலா வரோ இல்லையா எனக்கு வந்து எப் எப்டி போண்ணு அ அந்து ஃபார்முல வச்சு எதனா படிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கு நா ஈவினிங் போய் படிச்சது வேற டியூசன்ல காலைலதா இவங்க சொன்ன ஸ்கூல்ல சொன்னத படிக்லான் இருந்தே போய் டெஸ்ட் எழுது து ஒண்ணமே தெரியல மேம் என்னச்சு என்னாச்சுாங்க இல்ல மேம் நா படிக்கல என் கேட்டாங்க டியூஷன் போலமேம் மார்னிங் டியூஷன்ல தா படிப்பே நா படிக்கல அப்டிதுக்கு இது என்ன இது பர்ஸ்ட் நாங்க சொல்றததா படிக்கணு டியூஷன்லா போ கூடாது அப்டின்ட்டாங்க எனக்கு ஒரு மாரி ஆயிடுச்சு இவுங்க இந்மாரி சொல்றாங்களே அப்டின்ட்டு அதுக்கப்றோ என்ன பண்ணே எங்க டியூஷன் அக்கா வந்து இப்டி நமளுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் எல்லா வச்சா பேரண்ட்ஸ் வருவாங்க அதெமெரி எங்க டியூஷன் அக்கா வருவாங்க ஒரு நாள் மார்க் கு ரொம்ப கம்மி ஆயிடுச்சு ஆனா நா படிச்சுட்டு போன அதுக்கு வந்து உங்க டூஷன் அக்காவ வர சொல்லு உங்க டியூஷன் அக்கா தான இதெல்லா படிக்க வைக்கிறாங்க உங்களே நீங்க அவுங்கள வர சொல்லு நா பேசிக் கிறன் டியூஷன் அக் காவ கூப்டாங்க டக்குனு கூப் டு அவுங்க பேப்பர் எல்லா பாபாங்க எக்ஸாம் பேப் ல்ல இவ இந்த டென்மார்க் ஸ்டின் நல்லாதான கரக்டா தான படிச்சி எழுதுனா நீங்க ஏன் தப்பு பண்ணிருக்க அப்டின்னு கேப்பாங்க இதுக்காகவே நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதுற மாரியிடுச்சு அதுக்கப்புறோ தான் அவ்ங்களே சொன்னாங்க இல்ல நாங்க இதுதா இதனால தா நாங்க இப்டி பண்றோ நீங்க சொன்னத படிக்க சொன்னா அ புல்லா ஈவினிங் அத மட்டு முடிச்சுட்டு போயிடுவா ஆமாமேம் நெக்ஸ்ட் சாப்ட்ட படிக்க மாட் ட்றாங்களல கால்ல வந்ததுக்காக இப்டி சொன்னா இப்போ கால்ல டியூஷன் வர்ணு ஸ்கூல்ல கேள்வி கேட்பாங்னு தெரியும்ளா அவுளுக்கு அதுக்காதா நாங்கள் எந்த டுத்து வந்த அப்டின்னு சொல்லி இந்த மாரி ஒரு டியூஷன் அக்கா இருக்குதுனால காலேஜ்ல ஸ்கூல் எல்லாமே என்ஜாய் பண்ணுவே ஆனா வீட்டுக்கு வந்து அத முடிச்சுட்டு போயணு அப்டின்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸையு கூப்டுவே தனியா படிக்க மாட்ட என் ப்ரெண்டஸையு கூப்டுவே படி இந்த மாரி நா இனைக்கு முடிச்சுரு வேண் ஏ டியூஸான்க்கா என்ன சொல்றாங்களோ உங்ளுக்கு எக்ஸாம் வந்ததுக்கு அப்றோ போன் வந்துச்சுல்லயா ஆன்லைன் கிளாஸ்னு சோ போன் எல்லா கைல இருக்கு ஓ நா அப்பயே நானு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லவே இந்த மாரி நா இத படிக்க வேண்ட இன்னைக்கு நீ படிச்சீங்கன்ன நமளுக்கு வந்து டூஷன்ல கம்பல்சரி முடிச்சாதா வீட்டுக்கு அனுப்புவாங்க அப்டின்னு நம்ம படிக்கிறோ பிரப்ரெண்டஸ் அவ்ளோவா எது வீட்லதா இருந்து அவ படிக படிச்சு நம்நாத்துக் படிக்கலாணு அப்டினு விட்டுடாளுங்க அதனால நாலு பெறுனா அந்த நம் மார்க் எனக்கு மட்டுதா வரு அவுளுக்கு வராது அவ்ளோவா என்னா நம்ம வந்து படிச்சது படிச்சு சரி எதுக் பண்ணிட்டேக்கால நறையிட்டே மார்க் வரும் இவளங்க வந்து அப்ப படிச்சதுனால மார்க் வராது திட்டுவாங்க நீ மட்டும் படிக்கவண்ட கூப்ட மாட்டியான்னு நான் கூப்பிட்டுவே இவளுங்க வர மாட்டங்க ஆனா அதுக்கப்புறே புரிஞ்சுிக்கனங்க இவ்ளங்க ஏ நீ கூப்பறப்ப வந்திருந்தா நாங்களு இந்த மாரி மார்க் எடுத்ருக்கலா அப்படின்னு ம் அப்ப நான் எது விட்டேன்னா அப்பமே மார்னிங் போபோர் ஃவேர் ஓ கிளாக் எழுந்துக்கறதுனால இப்ப எனக்கு தெரியல வேலைக்கு எழுந்துக்கறிறப்ப டெய்லி ஃபோர்ரோ கிளாக்ல லுந்து ஃவைவோ கிளாக்லா ஸ்டாப் போயிடுவேன் அப்படித்தானே ஒர்க் போயிட்டு இருக்கே
ம் ஆமா ஆனா என்னோட படிக்கிற அ கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆ கொஞ்சோ எப்பயாது படிக்கிறது அந்த மாதிரி இருப்பாங்க இருந்தாலுமே என்னோட மார்க்குக்கு கொஞ்சோ ஒரு ஒரு அம்பது அறுபது மார்க் டிஃப்ரெண்ட் அந்த மாரி டோட்டல் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தா இருக்கும் கேட்டா அந்த பொண்ணு என்ன சொல்லு தெரியுமா அது என்ன சொல்றது நாங்க அப்பக்கப்பதான் படிப்போம் ஆனா நல்லா படிப்போ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூட பிள்ளைங்களுமே நா பாத் துருக்க அது நம்ம விழுந்து விழுந்து படிக் கிறதுல அவங்க இப்
அது எப்பனா காலேஜ் டைம்ல காலேஜ் டைம்ல வந்து டூஷன் லாம் போ முடியாது கல அந்த டைம்ல நா வந்து எக்ஸாம்கூட அது கு நா வந்து கைடு நோட்ஸ் எதுவுமே வாங்கினதுல புக்கு கூட திருப்ப மாட்டோம் ஒரு புக் ஒரு நோட்டு வாங்கிட்டு போவே அதுல அஞ்சு சப்ஜெக்டா டிவைட் பண்ணிப்போ என் கிளாஸ்ல வந்து எப்படின்னா இப்ப எக்ஸாம் வருதுனா ஒரு பிடிஎஃப் மாரி அனுப்சுருவாங்க குரூப்ல எல்லாரு நோட்ஸ் இதுல இருக்கு இதப் பாத்து படிச்சுக்கோங்கருவாங்க ஆனா நோட்ஸ் பிராப் அப்புற எழுதிட்டு வருவோம் அகௌண்ட்ஸ் போட்டு சைன் வாங்குவோ ஆ நாளைக்கு எக்சு எக்ஸாம்னா இன்னைக்குதா புக் எடுப்பேன்ன சொல்லப்போனா இந்த தியரி பேப்பர் எல்லாம் அப்படிதா பண்ணுவ இன்னைக்கு என்ன பண்ணுவனா தோராயமா எனக்கு அந்த எல்லாரும் வந்து இந்த கொஸினு ஆன்சர் அப்படி படிப்பாங்க நா அப்படி படிக்க மாட்டேன் ஒரு சேப்டர்னா சேப்டர்ல இருந்து ஒரு டென் மார்க் ரெடி பண்ணுவேன் ஃபுல் டோட்டலா எல்லாம் கெட்டிங்க கவர் பண்ற ஒ ஒரு டென் மார்க் ரெடி பண்ணுவ
ம்
நம்ளுக்கு பைவ் மார்க் வந்திருக்கு இல்லையா பைவ் மார்க் டூ மார்க்லாம்
ம்
ம் அந்த மாரி படிச்சிட்டு போயிடுவேன் எனக்கு என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் அந்த மாதிரி ரெடிப் இது பண்ணிட் போவேன் ஒரு நாள் எனக்கு போதும் நாளிக்கி எக்ஸாமே இன்னிக்கி நைட்டு படிக்க ஸார்ட் பண்ணா முடி
ஓ ஓகே ஓகே
ம் சோ நைட்ல வந்து ஃபைவ் மார்க் ரெடி பண்றோ ஃபர்ஸ்ட் ஃபைவ் மார்க்கு டூ மார்க்ஸ்ல்லா மார்னிங் வந் து இப்ப ரெடி பண்ணத ஒன்ஸ் ரிகசல் பாப்போ அப்டியே எக்ஸாம் ஹாலுக்கு போவே எழுதிவே எ ஃபிரண்ட்ஸ்லா என்னாடி பண்றது என்னாடி இப்டில பண் எப்டி எழுதுறதுனே தெர்ல இவுளுக சொல்லி குடுத்தாலு இவுளுங் எழுத மாட்றாளுங்க நா வந்து இந்த எப்டினா இந்த இத் ஹெட்டிங் ரிலேட்டடா என்ன கொஷின் வந்தாலுமே நா படிச்ச அந்த ஒரு கொஷின்ன மட்டுந்தா எழுதிட்டு வருவே அது இல்லாம நா எழுதுறவந்து அந்த புக் க்லேட்ருக்கு பாத்தீங்களா
ம்
அது ஃபுல்லாவே நா ஃபில் பண்ருவே எக்ஸா அக் அக்கோண்ட்ஸ் அப்றமே நா ஃபுல்லா கிளியர் பண்ணிடுவே ஃபுல் பேப்பரு எழுதி முடி ச்சி வச்சதுனாலதா ஒரு இது வரக்குமே ஒரு அரியர் கூட வைக்கில
சூப்பர் சூப்பர் தோழி அடுத்த ஆ கால்ல நம்ம தொடந்து பேசுவோ நன்றி தோழி அழ
தோழி ஆ